வணக்கம்
வணக்கம் தோழி
உம் என்ன பண்றீங்க
சும்ம தா ருக்கொ நீங்க
நா இப்பதா குளுச்சுட்டு வந்து நிக்கிறே
ம்
சாப்டாச்சா ஓகே ஓகே அப்புற வாழ்க்க எப்டி போது இன்னிக்கி பிரியாணி ம்
புரில்ல
பிரியாணி பிரியாணி
பிரியாணியா
ஆமா பிரியாணி
ஹூம் ம் இன்னக்கி ஃப்ரைடே இல்ல யாரும் சாப்ட மாட்டாங்ளோ ஹலோ அ ஓ மாடம் ஹலோ ஆ லோ ஹலோ கேக்குதா